ஹலோ
ஆ எப்டிருக்கீங்க நல்ல இருக்கிறன் சார் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க
என்ன பண்ணிட்டுருக்கீங்க ய
இங்த பேங்க்ல எங்க ஆபீஸ்ல கொந்துதான் ரிலீஸ் பாத்துட்டு இருக்கேன்
என்ன பாத்துட்டுருக்கீங்க
ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கங்க மேடம்
அப்படிங்களா இன்னி டே எப்டி போச்சு
இன்க்குடேஏ ஏதோ போச்சுங்க மேடம்
ப்ரோ ஷாட்டா ஷாட்டா முடிச்சிரிங்க ப்ரோ கொஞ்சம் ப்ரீப் ஃப சொல்லுகங்ப்
காலையிலருந்து காலையில ஆபீஸ் வந்தேன் ஆபிஸ் வந்துட்டு ம லீகல் டாக்குமெண்ட்டு எரர் இருக்குதுன்ட்டு போய் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்த கஸ்டமர் ப்ளேஸில போய்ட்டு வந்துட்டு ரூம் ரூம்ல்லே ரூம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ட்டு மறுகா ஆபிஸ் வந்தேன் வரும்போது டீ குடிச்சுட்டு ஒன்ட
டீகொடிச்சுட்டு வன்ட்டீங்க
ம்
டீ கூட ஸ்நாக்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்க
ரெண்டு பஜ்ஜி ஒரு வடை என்ன அதிகம் ரொம்ப கம்மியா போச்சுக்க மேம்
அச்சச்சோ
தெரிஞ்சிருந்த இன்னொரு ரெண்டு பஜ்ஜி ஆ மூணு வடைய சாப்டேன் நைட்
கம்மியாபோயிடுச்சுனு கேக்குரா
அத்தா மத்தியானம் லேட்டா சா அது அத சாப்பிடவே இல்லயா சாப்பிடுறக்கு மறந்துட்டேன் காலைல சாப்டேன் அதனால மூணு ஸ்நாக்ஸ் எக்ஸ்ட போச்சு அது தன்
ஓ அப்படிங்களா சாப்டாத அளவுக்கு அப்டின்னா சார் ஓர்க் உங்களுக்கு செம்ம பெரி ஓர்கு தான் சார் சாம சார்
அதான் நாளைக்கு தான் லக்கிட்டு இன்கு எல்லாம் எடுத்து பேசியாச்சு நாளைத் தான் அதும் அது என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃப்ரீயா இது பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு இன்னைக்கு ரெஸ்டு சின்ன ஞாயித்து கிழம
ம் ம் ம் ஏ ரூம்ல இருக்கீங்களா சார்
ஆபீஸ்லிங் மேடம்
ஆஃபீஸ்ல இருக்க நா என்னக சார் வாயஸ் ஒரு மாரி இதுன்ன உடம்பு சரில்லிங்களா
ஆஹ தொண்டா கட்டிகிச்சி மேடம் சளி ஓவராய்
தொண்டைய எப்படி கட்டிகிசி
சளி புடிச்சஎதாவது நைட்டு் புல்லா நைட் புல்லா மூணு மணி நாலு மணி மகரிகஸ்
நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல வெளியில எங்கனா ஸ்டே பண்ணிருக்கீங்ள
ஆ நான்சல் அஷ் பே பண்ணிருக்கேன்
அப்டிங்களா சார் நீங்க இருக்குற இடத்துல எதனா செடி அந்த மாரி
செடியாங்க மேடம் வெக்கல தா ஆ வெச்ச வெச்சய ஆ சாங்கி யாரும் இல்ல கொடுக்குறக்கு
கடையில என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு ரூபாய் வெத்தல வாங்கிக்கங்க யார் வீட்டுனா அக்கம் பக்கத்து அதுல எதுனா கொஞ்சம் துளசி கருற்பற வல்லி இதெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளரு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு
ம்
ஆர்னதுக்கு அப்புறம் ரெண்டு சீரகத்தை போட்டு அப்டியே மடமடன்னு குடிங்க இந்த தொண்ட கட்டிட்டு இருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மழைல்லாம் நனைஞ்சா ரொம்ப இது பண்ண அந்த ஃபீவர் எல்லாம் உடனே வந்து உங்களுக்கு உடம்புல ஏதாவ இந்த கசாயத்தை ஒரு நாள் மட்டு ட்டு எடுத்துக்க சொல்ல வீக்லி வீக்லி சண்டே வந்து தல குளிச்சிட்டு இந்த கசாயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னுமே உங்க பாடி நல்லா இருக்கு
ம் ஓகேங்க மேடம் ஆ
ம் அப்புறங் சார் எப்டி போகுது உங்க லைஃபு
ஆஹ் நல்லா போயிட்ருக்கு மேடம் ஒன்னும் பிரச்சன இல்ல
ம் ம் ம்
ஏதோ லாகின் இருக்கனால ஒரு ரெண்டு மூணு எடுச்சுக்கனாலு பிரச்சனை இல்லை லாகின் ஒண்ணு டு ஒண்ணு அப்டியே போட்டுட்டு
ஆ
ஒரு நாள் லாகின் போட்டாலு அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு லாகின் போட்ட டயேடு அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத் அதுக்கடுத் லாகின்னு
ம் சார் இந்த லாகின் லாகின் சொல்றீங்கள ஒரு நாள் லாகின் போட்டு மறுநாள் ரெஸ் லாகின் போட்டு மறுநள் லஸ்டு சொல்றீங்களா அந்த லாகின் போடுறது எப்டி சார் நின்ட்டே போடுவீங்களா இல்ல ஓடிடே போடுவீங்களா சார்
மேடம் அது கஸ்டமர் பிளேஸ்ல போயிட்டு எனக்கு ஒரு மணி நேரம் வேறையே முடிச் அவ்வளதான் நா பாட்டுக்கு வீட்டுக்கு ரூம் பண்ணலாம்
ஆ ஆ அந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரோ எட் ரெஸ்ட்டுக்குறாங்களா பரவாயலங்க சார்
நீ என்னமா பண்ணுது ஆபீஸ் வரவேணா
ம் ம்
அவசியம் வரண ஒரு மணி நேரத்து வேல
எனக்கு லாகின் மத்தி நீ கொடுத்தா போதும் நீ ஆபீஸ்க்கே வர வேணாம்பா அப்டின்னு சொல்லிட்டாங்களா சார் பரவாயில்லைங்க சார் நல்லா எம்டிந்த நல்லா எம்டி தான் சார் உங்களுக்கு
ஆமா மேடம் ஆனா அந்த லாகின்க்கு இது லாகின் போட்றக்கு நாங்க ய ஒணுங் மேடம் அதுதா இது இப்போ ஒரு பத்து பேர்த்த ஃபில்டர்ஸ் பத்து பேத்த பாத்தோம்னா பத்து பேரும் குடுக்கமாட்டாங்க இப்ப டெய்லி பத்து பத்து பேர்த்த போய் பாத்தோம்னாதா மாசத்துல ஒரு லீடு ரெண்டு லீடு வரு அந்த மாரி இது சும்மா லாகின் ஈஸி அப்டி நெ நெனைக்க முடியாது அந்த லீடு வர வரைக்கு நம்ம கொஞ்ச அலையோனு அலைஞ்சிட்டு இது பண்ணனு இப்ப லீடு வந்தாலுமே ஆ அடுத்த கட்டத்துக் என்ன அரத மாசத்துக்கு என்ன நீங்கள் ரெண்டு கூட பண்ணுங்க மூணு கூட பண்ணுங்க அடித்த மாச அடுத்த மாசத்துக்கு நீங்க சேத்தி வச்சுக்கங்க அப்டின்ட்டு ஆஃபிஸ்லயே சொல்லிட்டாங்க இது உடனே கையில இருக்கிறதால போட்டு அ அடுத்த மாசம் என்ன பண்ணுவா ரெண்டு கூட பண்ண ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணு பண்ணாத ரெண்டு பண்ணிர் இன்சன்டிி் எலிஜீபால் ஆ.. அப்டினா உனனை யாரு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இதுவும் பத்து மணிக்கு வா பதனோரு மணிக்கு வா ஆபீஸு எத்தனை மணிக்கு வா வா சில டைம் நீ வரவே வராத நீ இது மட்டும் நீங்க லாகின் மட்டு போட்டீன்னா போது ஆப்டின்ர்
ஒரு மாத்து மாசத்துக்கு எத்தனை சிம் சார் நீங்க ஆக்ட்டிவ்ட் பண்ணனும் அத்தனா லாகின் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்
போது
டிஸ்போஸ் ஆவாம ரெண்டு பண்ணா போதும்
ஸ்கோஸ் ஆகுற மாரி ரெண்டு பண்ணாவே போது கவுண்டர்ல போட லாகின் கவுண்டர் எல்லா எடுக்க தேவையில்ல ப்ப டிஸ்போஸ் இரு கவுண்ட் பண்ணிட்டோம்னா அது போது
உம் உம் உம்
அது அற
மன்த்லி டார்கெட் எத்தனா சார் உங்களுக்கு
எழுபதுங்க மேடம் எழுவத்தி அஞ்சு எழுவது
மன்த்லி டார்கெட்டு எழுவத்து அஞ்சுங்களா
ம்
பேமெண்ட் சொல்றீங்ளா இல்ல நீங்க புடிக்கற கஸ்டமர
கஸ்டமரு எழுவது லட்சம் பண்ணோணும்
த்தஞ்சு பேர் புடிக்குணுங்ளா
ம்ம் லட்சம் எழுவத்தஞ்சு லட்சம்
அததா கேட்டே அததான் கேட்டே இப்ப ஒரு நா ஒரு பர்சன் வந்து எனக்கு அம்பதுலட்சம் லோன் வேணும் எனக்கு இந்த மாரி ஓ ஹ ஓ தொண்ணூறு லட்சம் லோன் வேணும் அந்த மாரி ஒரு பர்சன் சில பெர்சன் பாத்தீங்கன்னா எனக்கு நாலுலட்சம் போதும் அஞ்சுலட்சம் போதும் அப்படினு ப்பாங்க நீங்க எப்டி ரெண்டு கஸ்டமர்டே நீங்க ஹ இவ்ளோ பேமெண்டயும் அச்சீவ் பண்ணுவீங்க
வரது என்னா பிரான்சுல நா மட்டுல்ல எங்கோட சேர்ந்த ரெண்டு பேரு இருக்காங்க நாங்க நா அவர் ஏதாவது பண்ணா இப்ப இருபது பண்ணாங்க மினிமம் ஒரு இருவது தான்டுனாவே போதும்
உம் ம்
தா நா போதும் அது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அவுரேஜா இருவது அப்பா போயிட்டு வர்டா ஹ எதுவும் கேட்க மாட்டாங்க
ம் ம் உம் இருபதுலட்சம் பண்ணா போதும் ஒரு பசனே இருபது லட்சம் ஒரு டீமூக்கு மொத்தமாவே எழுவத்தஞ்சு லட்சம் பண்ணும் ஒரு ஒரு பெர்சன் இருபது லட்சம் பண்ணா போதும் உம் ம் அது உங்களுக்கு எப்டி கஷ்டமா இருக்குங்களா எப்டி இருக்கும் அந்த ஜாப்பு
ஆஹ் வேலையல்லாம் ஈசி தா மேடம் குறைஎல்லாம் சொல்லவே முடியாது இந்த இந்திரி பய சொன்னோம்ன்ன நானு இப்படி இது ரொம்ப ச்ச் கொர சொன்னோம்னா என கிடைக்க மாண்டிகிது தா அது மட்டும்தான் கொர கிடைக்கதுன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் பண்ணிடலாம் வேல நீட்டான வேல
உஹம்
ஒரு மாசம் கொஞ்சம் வீடு கொஞ்சம் அலையணும்
ம் ம் ம் சப்போஸ் அந்த ஒன் மன் உங்களுக்கு லீடு கெடைக்கலன்னா சேலரி உண்டுங்களா
சேலரி இருக்கு மேடம் ஆனா நம்ப சும்மா பண்ணாம நம்ம பேரு அடிக்கடி வரக்கூடாது இது பா அது ஒரு ஒர்க் எடுத்தோம்னா நம் பேர்லா இது டாப்ல யா டாப் வந்து டாப்ல யார் இருக்காங்கன்னு பாப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம மாத் நீங்க வச்சுக்கோன்னா
உம்-உம்-உம் இப்ப ஒன் மந்த் பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஜாப் ல சேந்ததுலிர்ந்து எத் எதுமே பண்ணலனா வேலய விட்டு எடுத்துருவாங்கதான சார்
ஆமாங்க நானே பி ஐ பி லதா இருக்கே நா ரெண்டு மாசம் எதும் பண்ண முடியல எது அது மட்டு அல்ல இப்ப அடிச்சு புடிச்சு து அங்க இங்கன்ட்டு ஏதோ ஒன்னு ரெண்டு குடுத்துட்ருக்கனால நா அவிங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது ப இது பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்துட்டே இருக்கு ஒரு கஷ்டமர் இருக்காங்க அவர் செரி ஆஃபீசர் இருக்காருனா அவருக்கு லீடு அவர் பேர்ல டிஸ்போஸ் பண்ணி மாத்தி விட்ருவ நீங்க போய் நீங்க எடுத் த்துக்குங்க எனக்கு-எனக்கு து அதாவது உங்க பேர் நா நா எடுத்திருக்கே குரூப் பாலிசிலிருந்து உங்க பேரு நீங்க போட்டுக்குங்க நீங்க டிஸ்மஸ் ஆகுற மாரி ஒரு கணக்கு
ஆமா இப்ப உங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்துங்க வந்து ஒரு அத அச்சீவ் பண்ணி இப்ப இருபது இருபத் அஞ்ச லட்சம் பண்ணிட்டாங்கன்னு வெச் சார் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட போய் லாகின் பண்ணணும்போது உங்க டீம்ல யாருனா ஒருத்தங்க சுத்தமா லாகினே பண்ணாம இருந்தீங்க அந்த லாகின் உங்களுக்கு இது பண்ணி விடுவாங்களா மாத்தி விடுவாங்களா
ஆஹா அப்டி நாங்க எங்களுக்குள்ளதா மாத்திக்கோணு
அதான் சார் உங்க டீமுக்குள்ளாரதா கேக்குறே இப்ப ஒரு நாலு பேர் நீங்க இருக்கீங்கன்னா நாலு பேர்ல மூணு பேர் லாகின் பண்ட்டாங்க நீங்க ஒரு ஆள் பண்ணாம இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களே
உம்
பண்ணாம இருக்க எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாகின் வந்திருக்கு வேண்ணா நீ உன்னோட நேம் போட்டு லாகின் பண்ணிக்கிறியா அப்டின் சொல்ட்டுலா ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க உம் உம் பரவாயில்லைங்க சார்
உம்
பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லாகின் பண்ணாதா சரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாதா கூட ஒர்க் பண்றாங்க டீம் ஒர்க்குன்ற அந்த பேரே வரு அதுல
உம் ஆமா ஒரு அம்பது லட்சம் பண்ணிட்டா கூட ஒரு எக்ஸ்ட்ரா கையில ஒரு க்கா பத்தாயர்ரூபா குடுப்பாங்க ஒம்பதுலட்சம் பண்ணி தோம்னா பத்தாய் ரூவா குடு
அது அந்த சேலரி கூட ஆட் ஆயி வருமா இல்லை நீங்கப்ப லாகின் பண்ணிட்டீங்கட்டு ஓடணும் தனியா வரும் ங்லா அந்த குடுத்துருவாங்களா இல்ல ம சேல்ரி வரது
ஒன்னாந்தேதி இப்போ நம்ம அம்பது லட்சம் நம்ம இது பண்ணனோம்னா ஒரு பாஞ்சினால் நாள் குள்ளாரையே அது பத்தாயிரம ரூபா ஆகிக்கலாம்
வாங்கிக்கலாம் உம் உம் உம் பரவாயில்லைங்க சார் நல்ல ஒரு பெனிஃபிட்தா இருக்குது உங்களுக்கு க்கு
உம் உம்
ம்ம் ஓகேங்க சார் தேங்க்யூ சார் டீடெயில்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்
ம்
பாய்ங் சார் நெக்ஸ்ட் கால்ல பாக்கலா சார்